ஹலோ
ஆ பேசறது கேக்குதாங்க ஒங்களுக்கு
ஆ கேக்குது நா பேசுறது இப்ப கிளியரா கேக்குதுல்ல
கிளியரா கேக்குதுங்க சொல்லுங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்பை போச்சு ஒங்களுக்கு நம்ம இந்த டைம் கோடை விடுமுறை பத்தி பேசலாமா ஏனா இப்பதான போயிட்டு இந்த பசங்கள பள்ளிக்கு அனுப் பறத நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டு இப்ப பண்ணிட்டு இருக்கோ அத பத்தி இன்னைக் பேசுவோமா
ஆ கண்டிப்பா நம்ம இன்னைக்கு அந்த க ஹாலிடேஸ் பத்தியே பேசலான் நெனைக்கறே நெறைய மெமரிஸ் இருக்கு நாம சின்ன பிள்ளேல இருந்தப்ப அ நாலா ஸ்கூல் படிக்கும் போது வெளில போனதுல இருந்து இப் இப்போ ஏ பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கம் போது கூட்டிட் போனதுல இருந்து எல்லாமே கேக் கவே ரொம்பவே நல்லா இருக்கு கண்டினியூவா பேசுவோ அத பத்தி நீங்க ச பேசறீங்களா
ம் சொல்றே நானே சொல்றேங்க இந்த கோடை விடுமுறைனாலே நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது ஆனா இந்த கோடை விடுமுறை எனக்கு ரொம்ப கஷ் டமா இருந்ததுங்க அதுக்கு காரணோ பாத்தீங்கன்னா என்னோட கணவர் அவர் வந்து வேற ந ஊர்ல இருந்தாரு அதுனால அவருக்கு காலேல சாப்பாடு செஞ்சு ஆஃபிஸ்க்கு அனுப்புற வேல எனக்கு இல்லாம இருந்தது இந்த டைம் பாத்தீங்கன்னா அவர் வந்து இங்கயே வந்து வேல பாக்குறாரு அது சந்தோஷமான விஷயந்தா ஆனா காலேல வந்து நம்ம தூங்குறதே பாத்தீங்கன்னா அந்த விடுமுறை நாட்கள்ல தான நம்ம தூங்குவோ அப்ப இந்த கோடை விடுமுறைனா பா முப்பது நாள் இருக்கு ஒரு மாச லீவ் இருக்கு நல்ல தூங்கலா என்னுடைய இது வந்து அப்டிதாங்க நெறைய பேர் கோடை விடுமுறை அங்க போலா இங்க போலா சுத்தி பாக்கலா அப்டி நெனைப்பாங்கல்ல ஆனா வந்து எனக்கு என்னனா நல்லா தூங்கணு தூங்கிட்டு நல்லா எழுந்து அ என்ன செய்யணுமோ செய்யலா ஆனா அந்த தூக்கோ மெய்னா வேணு அப்டின் நா எதிர்பாப்பே ஆனா இந்த டைம் வந்து அந்த தூக்கமே இல்லைங்க எ கணவருக்காக மறுபடியு காலேல எழுந்து சமை கிறது இந்த மாரி வேல போனதுனால இந்த கோடை விடுமுறை கொஞ்ச டல்லா போச்சுங்க ஒங்களுக்கு சொல்லுங்க ஒங்களுக்கு எப்டி போச்சு இந்த கோடை விடுமுறை
இருக்கறதுலயே ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு அதே நேரத்துல பாதி நல்லா இல்லாமலு போச்சுன் சொல்லலா இந்த டைம் எங்களுக்கு ரொம் ரொம்ப நாளுக்கு அப்பறோ ஊர்ல திருவிழா ஒன்னு நடந்தது ரொம்ப வருஷங்களுக்கு அப்பறோ பல வருஷங்களுக்கு அப்பறோ பதனஞ்சு வருஷத்துக்கு அப்பறோ திருவிழா நடந்தது இப்போ எங்க வீட்ல நாங்க மட்டு இல்லாம பொதுவாவே கோடை விடுமுறைனா நானு அக்கா தங்கச்சின்னு எல்லாருமே வந்துருவோ எங்க அம்மா வீட்டுக்கு அது மட்டு இல்லாம இந்த டைம் எங்க ரிலேட் டிப்ஸ் சொந்தக்காரவங்க எல்லாரு வந்து ரொம்ப நல்லா போச்சு அது பத்து நாள் திருவிழா பத்து நாள் திருவிழாவு சூப்பரா போச்சு பத்து நாளு அதுகுல நைட்ல என்னன்னா எப்ப பாத்தாலு ஏதாவது ப்ரோக்ராம் மாதிரி வச்சு ருந்தாங்க அதுவும் ரொம்ப நல்லா போச்சு வீட்ல சமைக்கிறது சாப்ட்றது ஒரு மாதிரி ஒரு பரபர பரபரப்பா வேலை வேலை வேலைன்னு இருந்துட்டே இருந்துச்சு ரொம்ப நல்லா ஜாலியா போச்சு ஆக்சுவல கொழந்தைங்க எல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவுங்களா நா வந்து கிராமத்துலதான் இருந்து வளர்ந்தது எல்லாமே இப்போ மேரேஜ்க்கு அப்றோ நாங்க நகரத்துல வாழ்றோம் ஏ கொழந்தங்களா நகரத்துலயே தா இருக்காங்க பட் கிராமத்துக்கு போகும் போது அவுங்க அவ் வளோ என்ஜாய் பண்றாங்க நல்லா வெளையாண்டுட்டு இருந்தாங்க எப்பவும் அம்மா அம்மானு ஏ பிண்ணடியே நிக்கர்துங்க ஒரு முப்பது நாள் நானும் ஃப்ரீயா இருந்தேன் அவுங்களும் ஃப்ரீயா இருந்தாங்கன்ற மாரி இருந்துச்சு என்ன அவுங்க தேட்றதே இல்ல நானும் அவுங்கள தேட்றதே இல்லை
பரவாயில்ல நல்ல விஷயங்கள் நீங்க சொன்னிங்க ஆனா அப்டியே எனக்கு வந்து நேர் எதிருங்க என்னோட பசங்க ஊருக்கு போகணும் அங்க போகணும் இங்க போகணும்னு எங்கேயுமே ஆசைப்பட மாட்டாங்க வீட்டுக்குள்ளாரே இருந்தா போதும் என் கூடவே இருந்தா போதும் அப்டின்றதுதான் எங்க வீட்ல வந்து எங்க அண்ணன்க எல்லாரும் கூப்பு ட்டாலும் இவுங்க வந்து போகவேரதே இல்ல அவுங்களுக்கு போகவும் அது பிடிக்க மாட்டது அதுக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா அவுங்க லேப்டாப் உக்காந்து இங்க பாத்துட்டே இருப்பானுங்க அந்த மாரி விஷயங்கள் பண்ணுவாங்க அங்க போனா அது கெடைக்காது அப்டின்றதுனாலவே அவனுங்களுக்கு அந்த வெளில போறது அப்டின்றதே பிடிக்காமலே போச்சு ச்சு அதுனாலவே இந்த கொடை விடுமுறைக்கு நாங்க அதிகமா எங்கேயும் போல எங்க சின்னண்ணா வீட்டுக்கு மட்டும் கொஞ்ச தூரம் போயிட்டு வந்தோம் அங்க பீச் இருந்தது அங்க ஜாலியா பீச் ச்சுல போயி அ சுண்டல் வாங்கி சாப்ட்டோம் ஐஸ்கிரீம் சாப்ட்டோம் நல்லா ஜாலியா அங்க வந்து நா வந்து நானும் எங்க அண் ணியு வந்து அந்த கடல்ல குளிச்சோம் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த மட்டுதான்ங்க ஒரு வாரம் ஒரு ஹாப்பியா போச்சு எங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் கண்டினியூஸா திரும்ப இங்க வந்தோம் வந்து திரும்ப அவுங்களுக்கு காலைல எழுந்து சமைக்கிறது இப்டியே ஓடிடுச்சு ஆனா சில டைம் வந்து நான் பார்க்குக்கு பசங்களை கூட்டிட்டு போய் அங்க கொஞ்சநேரம் விளையாடுறது அந்த மாரிதான் போச்சுங்க அவ்ளவா‌ நீங்க சொல்ற மாரி நீங்க போனீங்கள கிராமத்துக்கு போய் ரொம்ப சந்தோஷமா போச்சு திருவிழா அப்டின்ட்டு அது வந்து என்ஜாய் பண்ணலைங்க அதிகமா ஊர் பக்கம் போறது கெடையாது அது அப்டியே ஓடிட்டுயிருக்குங்க எங்களுக்கு
ஓகே ஓகே நீங்க வந்து கெழந்தைய ஒரே இடத்துலயே இருக்க மாதிரியே பழக்கப்படுத்தியே வச்சிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன் ஏ கெழந்தைங்க எப்டி இருக்காங்கன்னா நகரத்தில இருக்கும் போது இங்கே நகரத்தில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க அதே கிராமத்துக்கு போயிட்டா கிராமத்தில தகுந்ததுக்கு மாதிரியே இருப்பாங்க பெருசா டிப்ரண்ட் எதுவும் தெரியாது கொஞ்சோ கொஞ்சோ அது நா பழகினதா இல்ல அவங்களுக்கே அப்டி இருக்கு தான்னு தெரில ஆக்சுவலா நானு எ கணவரும் கிராமத்துல இருக்கறத ரொம்ப விரும்புவோம் அதனாலயே என்ன தெரில ஏ பிள்ளைங்களும் அத விரும்புறாங்கன்னு நெனப்பே ரொம்ப நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க அங்க போய் குளிக்கிறது பம்பு செட்ல குளிக்கிறது வீட்ல இருக்கறது குளத்துல போய் குழிக்கணும்னு ஆசைப்படுறது அந்த ஒரு இங்க எல்லாத்துக்கு எல்லா விஷயத்துக்கு இங்க பயப்படுவாங்க அங்க கொஞ்ச ஃப்ரீயா இருந்தாங்க அந்த ஃப்ரீயோட இப்ப வந்துட்டு என்னன்னா இவங்கள கொஞ்சோ போக்கஸ் பண்ண வைக்கிறது கஷ்டமா இருக்கு இந்த வயசுலா இந்த நகரத்து வாழ்க்கையில கொஞ்ச வர வைக்கிறதுக்கு கொஞ்சோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கு போ ஒரு ரெண்டு வாரமா நானு
பரவால்ல நீங்க சொல்றது கரெக்ட்டு ஏன்னா அங்க வந்து தாத்தா பாட்டி அப்டி ரிலேஷன் கூட எல்லார் கூடயுமே இருந்துட்டு இப்ப வந்து ஒரு வீட்டுக்குள்ளார ஒக்காந்து நீங்க மட்டு வெள்யாடுங்க அப்டின்றது மாரி ஒங்க மூஞ்சு மட் டுமே பாத்துட்ருக்குறது அவங்ளுக் கொஞ்சோ போர் அடிக்கதா செய்யு அப்புடி பழகுனவுங்க அப்புடி இவுங்க வந்து அதுக்கு கொஞ்சோ உளட்டாவதாங்க இருக்காங்க நீங்க சொல்ற மாரி அந்த மோட்டர் இதுல அ குளிக்கிறது அதல்லா வந்து ஏ பசங்ளுக்கு புடிக்கு ஆனா அது வந்து நாங்க வந்து எங் ஊர் சைட்ல வந்து அது கடையாதுங்க அதனால வந்து அது அவுனுங்க ப என்ஜாய் பண்ணது கடையாது அதுனால ஆனா எனக்கு அது வந்து ரொம்ப புடிக்கு வாய்க்கால்ல குளிக்கிறது அதுக்கப்புற பாத்தீங்ன்னா அந்த வயல் பக்க போயி பாக்கற்தல்லா புடிக்கு ஆனா இப் பே நா போறது கடையாது ஆனா நா ஏ சின்ன வய்சுல பாத்தீங்கன்னா முக்காவாசி வயல் போய் சுத்தி பாப்பே நறைய பூக்கள் செடிகள் அந்த மாரி எல்லா நம்ம கிராமத்து செய்ட்ல நறைய இருக்குல்ல அதல்லா பாக்க ரொம்ப அழகாருக்கு அதுனாலவே நா என்ன பண்ண இப்ப நா இருக்குற எடத்துல வந்து அ நறைய செடிகள் வக்கிறது அதுக்குளுக்கு தண்ணி விட்றது அதுவோ கூட பேசுறது அப் பிடி என்னோடைய பொழுத நா கழிச்சிட்ருக்கே அந்த மாயி இயற்கைய நறைய ர சிச்சதுனால இங்க அவுளோ இயற்கைகள் இல்ல நம்பளே உருவாக்குனா தான அதனால நா கொஞ்ச ஏ வீட்டு பக்க கொஞ்ச நறைய செடிகள் வச்சி வளத்துட்ருக்கே
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப கோடை விடுமுறைன்னா நீங்க செட்டாப்த ப்ப ஒரு பக் ஒரு ஒரு சைடு மக்கள் எப்டி இருப்பாங்கன்னா மேக்சிமம் கிராமத்துலேந்து நகரத்துக்கு வந்தவுங்க திரும்ப கிராமத்துல போயி அந்த கிராமத்து லைஃப் என்னுவாங்க இன்னு ஒரு சில பேர் இருக்காங்க இல்லயா நகரத் துலே இருக்குறவுங்ளா அவுங்குளா இப்ப கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதுரி டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குல்யா அந்த பக்க பாத்து பூவாங்க அந்த பக்க போயிட்டு அப்புடி என்ஜாய் பண்ணிட்டு வர்றவுங்களு நறைய பேரு இருக்காங்க மேக்சிமமா அத அத விட விருப்பு அத அதல்லா நாங்க விப் டும்புறதே கடையாது அத விட பெஸ்ட்டா தெரியற்து எங்ளோட நேட்டிவ் ப்ளேஸ் நாங்க சொந்த ஊருக்கு போய் கொஞ்ச நாள் இருக் கிறுத நாங்க ரொம்ப விரும்புறோ அதுக்காக பொய்டுவோ நீங்க எப்புடி
ஆ நீங்க சொல்றது கரெக்டுங்க ஆனா இப்ப வந்து நீங்கு சொல்ற மாரி ஏ சொந்த ஊருக்கு போறதுக்கு எனக்கு விருப்பமே கடையாதுங்க ஆனா நீங்க சொன்னீங்கல்ல ஊட்டி கொடைக்கானல் அப்புடி எல்லா சொல்றோல்ல எனக்கு வந்து அதுக்கு போயி என்ஜாய் பண்ணுன்றது கடையாது எனக்கு அந்த மேலிருந்து மலையிலேந்து அரிவி கொட்டும் பாருங்க ஏ வாழ்க்கையில நா ஒரு டைம்மாது அத போய் பாத்துர்ணுன்ற ஒரு எண்ணோ இருக்குங்க எனக்கு சினிமாவுல இந்த இதுல்லா பாக்கம்போது அது பாக்க அவ்ளோ அழகா இருக்கு அத பாக்குணு அதுல போய் குளிக்குணு அத ரசிக்குணு அப்புடின்லா நறைய எண்ணங்கள்ருக்கு அனா இப்ப என்னோட பசங்க கொஞ்சோ குட்டியாருக் கறுனால இப்ப அவல் பண்ணாலே வாமிட் பண்றது இந்த மாரி நறைய விஷ்யங்கள் பண்றதுனால அதிகமா நா வெளில இப்ப எங்யு போற்துல்ல கொஞ்ச பெருசானா நா அந்த மாரி ஒரு எடத்தல்ள பொய் பாத்து ரசிக்கணு அவுங்ளுக்கு அவுங்கள ரசிக்க வக்கிறனோ இல்லயோ நா போய் பாக்கணுன்றது எனக் கார்வு அதிகங்க எனக்கு அந்த மலையிலேந்து தண்ணி கொட்றதுல்லா பாத்தா அவ்ளோ அழகா இருக்கு ஐயோ இது எவ்ளோ அழகா இருக்கு இந்த எடத்துல நம்ப இருந்தா எவ்ளோ அழகா இருக்கு அப்டின்ற மாரில்லா நா நறைய நெனச்சிருக்கே ஆ லைஃப்ல போகணும் அதுலா நறைய போகணும் அந்த ஆசைகள்லா எனக்கு இருக்கு உங்களுக்கு ஏன் அந்த மாரி ஆசை இல்லங்கிறீங்க
இல்லன்னு நா சொல்லவே இல்லங்க இந்த மாதிரி ஆசைகள்லா இல்லன்னு சொல்ல அந்த மாதிரி பிளேசஸ் பாக்குறத விட எங்களுக்கு சொந்த ஊரு போறது ரொம்ப புடிச்சிருக்கு அங்க போயிடுவோம் அப்டி சொன்னேன் ஆக்சுவலா நீங்க சொல்ற மாரி எனக்கு ஒரு நல்ல ஒரு வாட்டர் பால்ஸ்ல குளிக்கணும்னு ஒரு வருஷமா நானும் கேட் கிட்டே இருக்கேன் கணவர்ட ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கூட்டிட்டு போப்பா ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு கூட்டிட்டு போப்பான்னு அத கூட்டிட்டு போறன்னு கூட அவரும் சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்றோ அத பத்தின டீடைல்ஸ்லாம் நா கொஞ்சம் கலெக்ட் பண்ணும் போது பாத்தன்னு வச்சுக்கீங்களேன் நம் நம்மளோட பட்ஜெட்ன்னு ஒண்ணு இருக்கும் இல்லயா அத தாண்டி ட்ராவல்காண காசு நம்ம பயணங் பயணங்களுக்கு ஏற்படுற க தொகையே ரொம்ப பெருசா இருந்துச்சி இத வச்சு நம்ம ஏதேதோ பண்ணலா அதுக்கு வந்து அப்டி போய் செலவு பண்ண வேணாம் அந்த மைண்ட் செட் அதிலே தா இருக்கன் நா இன்னும் கிராமத்து வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் வெளில வரல எல்லாரும் இங் கேக்குறவங்களா அப்டிதா சொல்லுவாங்க ஏன் நீங்க வரன்னு சொன்னீங்க டூருக்குல வரேன்னு சொன்னீங்க ஏன் வரலன்னா இவ்ளோ காசு போட்டு எப்டி உங்களால டூர் போக முடியுது அப்டின்னு கேட்டேன்னா நீங்க கொஞ்சமாது வெளில வாங்கப்பா அந்த கிராமத்து வாழ்க்கையில இருந்து அப்டின்னு சொல்லுவாங்க நா இன்னும் அதுக்கு பழக்கப்படலைன்னு நினைக்கிறேன் பட் கேட்டா என் கணவர் கூட்டு போவாரு நா அத இப்ப ஏன் இவ்ளோ செலவு பண்ணணும் அந்த தாட்டுலயே இருக்கேன்
உண்மைங்க நீங்க சொல்றது கரெக்ட் எல்லாருமே நெறைய பேரு அப்டிதாங்க திங் பண்ணுவாங்க நானுமே திங் பண்றேன் கிராமத்து சைடுன்னு மட்டும் இல்லங்க நகரத்துல இருக்கிற சில பேர் கூட ஆமா இவ்ளோ காசு செலவு பண்ணிட்டு நம்ம போகணுமா அப்டின்னு யோசிக்கிற நெறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் இருக்காங்க ஆமாமா அங்க போய் அவ்ளோ செலவு பண்ணிட்டு போறதுக்கு நம்ம இங்க நிம்மதிய நம்மளுக்கு புடிச்சதலா சமைச்சி சாப்ட்டுட்டு அழகா இருந் லாம் அப்டின்னு சொல்லுவாங்க ஆனா லைஃப்ல அந்த மாரி ஒரு விஷயத்தை நம்ம பாக்கணும் அதாது அடிக்கடி நம்மளால போக முடியாது அவ்ளோ செலவு பண்ணிட்டு நம்ம அடிக்கடி போக முடியாது ஆனா சில டைம் நம்மளுக்கு வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்குல்ல அத நிறைவேத்திக்கணும்னு இருக்குல்ல அதுக்காக ஒரு டைம் நம்ம போய் பாக்கலாம் அப்டின்னு இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லங்க நம்ம ஒரு டைம் போகலாம் நம்ம ரெண்டு பேரும் சேந்தே ஒரு டைம் போகலாம் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம போகலாம்
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ என்னோட நெருங்கிய தோழி ஒருத்தோங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒட மட்டும் அதாது ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாம அவங்ளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃபிரண்ட்ஸ் அப்டின்னு இருப்பாங்க இல்லயா அவங்க ஊர்ல அவங்களோட மட்டும் சேர்ந்து இங்க ஒரு டூர் பிளான் பண்ணி இந்த கோடை விடுமுறையில போயிட்டு வந்தாங்க ஆக்சுவலா அவுங்க கொழந்த பசங்க அவுங்களோட கணவர் எல்லாரையும் விட்டுட்டு அந்த அவுங்க மட்டும் போயிட்டு வந்தாங்க அது போல ஒரு நாள் நா போகணும்னு ரொம்ப ஆசை படுறேன் அது எனக்கு ரொம்ப விருப் படுறேன் அந்த மாதிரி ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு நா மட் டும் ஒரு நாள் என்னைக்காவது போகக்க கூடாதா தனியா அந்த நா மட்டும்ன்றதே இந்த ஆ ப்டர் மேரேஜ்ல நெனைச்சியே பாக்க முடியாத ஒன்னா இருக்கு அந்த நா மட்டும் என்னைக்கு வரும் அப்டின்னு லீகலா வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் எந்த லீவாது ஒரு கோடை விடுமுறைக்கு நா மட்டும் வருமானான்னு சொல்லிட்டு
வரத்துக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அந்த மாதிரி போகவும் நம்மளுக்கு முடியாது அப்டி போனா நாப்பது அம்பது வயசு நாப்பது வயசு கூட கிடையாதுங்க அம்பது வயசுக்கு மேல வேணா நம்ம தனியா போகலா அப்டின்ற ஒரு நிலை வரும் ஏன்னா நம்மள நம்பி பசங்க இருக்கிறதுனால இங்கயே அவ் அவ்ளோ டூருக்குல்லா ஏங்க நீங்க யோசிக்கிறீங்க உங்களோட ஊருக்கே வந்து நீங்க தனியா போக முடியாது உங்க பச பசங்க உங்க கணவர கூட விடுங்க பசங்கள கூப்டாம நம்ம போகவே முடியாது அதனால வந்து அந்த தனியா போறதுங்றது ஒரு அம்பது வயச தாண்டி அவங்க எல்லாம் தனியா அவங்கள்ளா தனியா அவங்களோடய வேலைகள செஞ்சிட்டு இருக்கும் போது தா நம்ம பண்ண முடியும் ஓகே நம்ம நெறைய விஷ்யங்கள் இத பத்தி பேசிட்டோம்னு நெனைக்றோ தோழி நம்ம அடுத்த தலைப்புல சந்திக்கலாம் நன்றி
நன்றி நன்றி